ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா என்ன பண்றீங்க
இப்பதான் தலை சீவிட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு
அப்படியா நான் காலையில என்சிட்டு கொஞ்சம் அதெல்ல முடிச்சுட்டு அப்படியே ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன்
போர் அடிக்குங்க
ஆமா நீ என்ன பண்ணலாம் பணும் உங்களுக்கு
சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் டிவி பாக்கலாம்னு பாார்த்தேன் சரி கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு கால் சொண்ணா
உம் கே இன்க்கு எங்க வெளிய போலயா
எங்கயோ போல அவ எங்கயோ வீட்டுலதான்
அப்படியா நீங்க ஸ்கூல் முடிச்சட்டீங்களா
ஆஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஹாலிடேல இருக்கேன்
ஆ ஓகே
நீங்க
நானு தான் எப்ப உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது
டவெண்ட்டி நைன்த டூ வீக்ஸ் கழிச்சு
ஓகே ஓகே
நீங்க
எனக்கு அக்டோபர் நவம்பர் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும்
ஓ நிறைய கேப் இருக்கா
ஆமா நைய கேப் இருக்காதுான் என்ன பண்றதுன்ன தெரிய ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு காலேஜ் போயிட்டாங்க வீடியோ கால் எல்லாம் நாங்க போயிட்டுு
என் ஃப்ரெண்டு இ நீ காலேஜ் போய் எனக்கு கால் பண்ணிருந்தா
ஆ ஃரஸ் எல்லாம் ஒன்னாதான் போயிருக்காங்க அதனால கேங்கா கால் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப வீடு கூட்டிட்டு இருந்தேனா அம் அப்படியே பேசினட்டு இருந்தா அவங்கிட்ட கொஞ்ச நேரம்
அவ தனியாதான் காலேஜ் போறாளா பயந்துட்டு எல்லாரும் புதுசா இருக்காங்கன்னு எனக்கு போன் பண்ணி போதும் வீட்டு இருந்தான்
அப்படியா கே நீங்க ரெண்ட்ஸோட காலேஜ் போறீங்களா இல்ல தனியா
தனியா தான் போறேன் எனக்கு காலேஜ்ல யாாரையும் தெரியாது கஷ்டமாதான் இருக்கு இது இக்கலயதான் இல்லாமே போறது
ஆமா இருந்தும் என்ன பண்ண இது போயதான்
இ நாலஞ்சு வருஷம் அப்படி இவளுக்குலயே பழகிட்டு திடீர்னு வேற ஏதோ யாரையோ பிடிக்க போறோம் அப்படிங்கபது ஒரு வேறமாிர இருக்கு வித்தியாசமா இருக்கு
ஆமா நான் வேற வழி இல்லைய
ஆமா போய தான் ஆகணும்
உம் அப்புறம்
நீங்க என்த பண்ணி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது பிளான்ஸ் இருக்கா
இன்னைக்கு வந்துட்டு போதைக்குன்ன பிளான் இல்ல சாப்பிட்டுட்டு உன்னா அப்படியே சும்மாவே இருந்துட்டு காலைல வச்சு பேசுறவா இரு தான் கால பேசிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல ஆகபோது ஃரெண்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே குக் பண்ணலாம் அப்படின்னு நத்த பிளான் பண்ணோம்
ஓ பிரெஞ எல்லாம் ஒன்னா குக் பண்றதா
இல்ல இல்ல நானே என்னோட மட்டும் தான் பக்கத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மீட் தள்ளிதான் அப்படியே அங்க போயிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மூவி பாதி பாார்த்து வெண்டிங இருக்கு அதுாம் சரி பத்துிரலாம் அ நேற்று வெளியே போனும் ஓ டிசைட் பண்ணா சரி நாளைக்கும் வெளியே போவேன்னா வெளிய கேட்டன் விட மாட்டாங்க நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண அம்மாிட்ட கே மார்னிங் அவன் எங்க அம்மா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னாங்க
அப்படியா
உஹம் போயிட்டு ஒருட செவனுக்குல்லாம் வந்துருவேன்
ஓக்கே நானு சாய்ங்காலோ வரைக்கு சும்மாாதான இருப்போ. துணியெல்லா மடிச்சு வச்சர்லா அப்டீன் சொல்ட்டு ப்ளான் பண்ணீட்டிருந்த. மடுச்சு வைக்கணு. ஆனா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கு.
உம் ஆமா
அது கொஞ்சோ என்ன வண் றது வேல செய்யணு அப்டீன்னாலே சோம்பேறித்தனமாருக்கு. சும்மா எவ்ளோ நேர ரீல்ஸ் பாக்க சொன்னல் பாத்தர்லா. ஒரு பத்து நிம்ஷோ துணி மடிச்சு வைக் சொன்னா அது வரமாட் டிங்குது.
ஆமா கால்ல எணிச்சதுமே எங்க அம்மா சொல்லிட்டாங்க வீடு கூட்டி விட்று அப்டீனு
குப்ப மேடு மாரி வச்சிருக பீரோவ
ஆமா பீரோந்து நா என்ன பண்ணீருவேனா லாக் போட்டு வச்சிருவ. எங்க அம்மாந்து கேட்டாங்ன்னா அது லாக்ல இருக்குமா மா சாவி எங்க இருக்கு அப்டி இப்டின் சொல்லி ஏதாச்சு பண்ணீருவ இல்லாட்னா தொறந்து எங்க அம்மா என்னதுஇது இப்டி இருக்கு. மடிச்சு வைக்க மாட்டியா அப்டி குப்பமேடா பேசாம ஒரு பக்கெட் வாங்கி க பக்கெட்க்குள்ள போட்டு வச்சுக்கோ அப்டின்தா சொல்லுவாங்க.
நல்லா இருக்கே ஐடியா. நம் வேணா அடுசத்து அப்ளை பண்ணிர்லா.
இருந்தாலு சொல்வாங்க பேசாம ஒரு பக்கெட் வாங்கி தர இல்லாட்னா பெரிய பெட்ஷீட் விக்கூ. அந்த பெட்ஷீட்குல்ல துணியெல்லா போட்டு கட்டி ஒரு மூ ட்டயா மேல வெச்ரூ வேணுங்போ மூட்ட எல்லா பிரிச்சு எடுத்துக்கோ. எதுக்கொனக்கு இது பீர்வாலா வேண்டா. அப்டில்லா சொல்லி திட்டுவாங்க. அதுனால லாக் போட்டு சாவி எடுத்து எங்காச்சு வச்சுருவ.
ஐடியா நல்லாதா இருக்கு அடுத்த வாட்டி பேசிர்லா.
தான் ப மாட்டாங்க.
நா இது வரைக்கு இந்த ஐடியாவ யூஸ் பண்ணதே இல்ல. எங்க அம்மா கரெக்டா கண்டுபுடிச்சுருவாங்க.
உம்
பீர்வா வந்துட்டு நா துணி எடுக்கும் போது பக்த்லயே வந்து நின்னுக்குவாங்க. என்ன துணி எடுக்கற எப்டி எடுக்கற எல்லா பாத்துட்டு கவனிச்ட்டே இருந்துக்குவாங்க.
உங்களுக் காலேஜ்க்கு யூனிஃபார்மா இல்ல கலர் ட்ரெஸா?
கலர் ட்ரெஸ்தா
கலர் ட்ரெஸ்தானா ஒக்கே ஒக்கே.
ஆனா காலேஜ் ஸ்கூல் மாரிதா இருக்கு பாருங்கமோ ரொம்ப படு மொக்க காலேஜ்வ சேந்திருக்க.
ஆனுமே மொக்க காலேஜ் அதுவு என் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நா மெடிக்கல் காலேஜ் தானா
ஓ
ல யூனிஃபார்ம் பக்கத்து பிளாக்கே ஹாஸ்பிட்டல் அதனால எந்த கல்ச்சுரல்ஸ் எதுமே இர்க்காது ஈவண்டு எதுமே இர்க்கா
ஐவியூர்
ஐவி எதுமே இருக்காது. நாலு வர்ஷோ
ஓ ரொம்ப கஷ்டந்தா
கஷ்டந்தா இருந்தாலும் வேற வழி இல்லாம படிச்சுதா ஆகணுன்றதுக்காக படி படிக்கிற.
சேத்தி விட்டுட்டாங்க இன்னி படிக் மாட்டோன்னு சொன்னா கன்னத்துலயே ஒரு அப்பப்பீருவாங்.
ஆமா
என அ சேர்த்தும்போதே கேட்டுதா சேத்தனாங்க. படிப்பியா மூணு வர்ஷோ இல்ல காலேஜ் போறதுக் புடிக்கலன் நடுவுல சொல்லிருவியான் கேட்டுதா சேத்தனாங்க.
எங்க வீட்ல கேட்டாங்க இத்தா காலேஜு இந்த கோர்ஸ்தா படிக்க போற இப்படிதா இருக்கு காலேஜ் நாலு வ ர்ஷோ படிப்பியா மாட்டியா நீயே முடிவெடுத்துக்கோ அப்டின் சொல்ட்டு வெளிய கூட்டிட் போய் பிரியாணி எல்லா வாங் கி குடுத்தாங்க. நானூ பிரியாணில்லா சாப்ட்டுட்டு ஓகே ப வுக்கிறேன் அப்டின்ட ஆனா இப்போ யோசிச்சு பாக்கும்போது ஏன்டா அப்டி சொன்ன அப்டிங்கற மாருக்கு
பேசமா வீட்லயே இருந்துர்க்லா
வீட்லல்லா இருக்க வுடமாட்ட கல்யாணம் பண்ணி வெச்சு
அந்த ஒரு ரீசனுக்காக தான போறோ
ஆமா ஒரே ஒரு ரீசனுக்காக தா
காலேஜ்கே போறோ
அதுவு எனக்கு வந்து நாலு வர்சொ படிச்சுட்டு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு தா பண்ணுவேன்னு சொல்லிட்ட வீட் ஓகே அப்டின்டாங்க அந்த ஒரே ஒரு காரணத்து காக மட்டுந்தா
ம் எங்க வீட்டுல ரெண்டு டிகிரி வரைக்கு படிக்க வெப்பன் சொல்லிருக் அந்த நம்பிக்கைல தா நா
ரெண்டு டிகிரி எல்லா என்ன படிக்க சொன்னாலே நா படிக்க மாட்ட வேண்டா நா நாலு வருசொ படிக் எனக் போது
ஓ நா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சேரி அவங்க இவ்ளோ நாள் வீட்ல வெச்சுக்குறாங்க செரி எதுவு வீட்டு போய் இருக்க மாட்டேன்னு சொல்லணு இருந்துக்லா அப்டின்னு சொல்டு
எங்க அப்பாவு கேட்டாரு இது கூட இன்னியொரு ஒரு டூ இயர்ஸும் சேந்து சிக்ஸ் இயர்சா படிக்கறது ஒரு இது இருக்கு கோர்ஸ் இருக்கு அது படிக்கிறியா அப்டின்னு சொல்லி கேட்ட டாங்க சிக்ஸ் இயர்ஸ் எல்லா ஒரே காலேஜ்ல என்னால இருக்கவே முடியா து ஆனா போர் இயர்ஸ் படிக்கிற அதுக்கப்ரொ இன்டரஸ்ட் இருந்தா வேணா டூ இயர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற என்ன
ஓ நல்லதுதா ஏன்னா இல்ல நமக்கு ஷ்யாரா என்ன பண்ண போறோ தெர்லல நாலு வருசொ முடிச்சதுக்கப்ரோ இன்ட்ரெஸ்ட் சிலன்னா வெளியில வந்தா நல்லா இருக்காதுல
ஆமா பாக்லா எப்டீன்னு ம் உங்க காலேஜ் டைமிங்லா போர் தேர்டி வரைக்குமா
இல்ல ஒன் தேர்டி வரைக்குந்தா
ஒன் தேர்டி வரைக்குந்தா மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச மாரியா
மார்னிங் எயிட் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி அது ஒண்ணு மட்டு தா அந்த காலேஜ்ல எனக்கு புடிச்சது காலேஜ் டைம் கொஞ்ச கம்மியா இருக்கு
இது கோயடா இல்ல கேல்ஷா
கேல்ஸ்
கேர்ள்ஸ் காலேஜா
ஆமா
ம் அப்போ ட்ரெஸ் கோட்லா இருக்காது என்ன வேணா போட்டுக்லா
ம்ஹும் அதெல்லா கெடையாது த்ரீ பீஸ் தான் போடணுன்னு சொல்லி அனுப்ச்சிருக்காங்க
ஓ கேர்ள்ஸ் காலேஜ் லியுமா எங்க ஸ்கூல் பக்கத்திலயே ஒரு காலேஜ் இருக்கு கேர்ள்ஸ் காலேஜ் தா ஸ்கூலு கேர்ள்ஸ் தா அங்கல்லா அப்டி இல்ல கேர்ள்ஸ் காலேஜ் ல எல்லா வந்துட்டு என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்லா ட்ரெஸ் கோட்லா இல்ல
ஓ அப்புட்லா இங்க இல்ல
ஓ ஓகே ஓகே
ஆமா கொஞ்சம் கஷ்டம்தான் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகும் சேர்ந்திரி எல்லாத்தையும் பல்ல கிடிச்சக்க வேண்டியதுதான்
ஆஹ ஓகே ஓகே
எங்கம்மா எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க மூணு வருஷம் மூணு வருஷம் அப்படி சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க
இருந்தாலும் மூணு வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள போய்ரும்ன்னு சொல்றாங்க எல்லாரும் பாப்போ போகுதா இல்லயானு ஆமா எனக்குல்லாம் நாளு வருஷம் போயிருக்கும்
ஆஹ் எங்க வீட்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் பாத்தாங்க நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்
உம்
இப்பத்திக்கு ஃபர்ஸ்ட் என்ன த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்ல சேத்துங்க அப்புறம் பாத்துக்கலாம் அந்த ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லாட்டி இன்டகிரேடட் மாதிரி சேத்திக்கலாம் அப்டினு ஐடியால த
உம் ஓகே ஓகே
கொண்டு வந்தாங்க ஸ்றிங் அண்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடா தான் டேட்டா சயின்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்
ஓ ஓகே ஓகே
நமக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தான் வரும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எதுவு வராது அப்ப அது போதும் அப்டின்ட்டு எடுத்துட்டோம்
ஓகே ஓகே
கால் வருது உங்களுக்கு நா அப்புற கால் பன்ற
ஆஹ் ஓகே ஓகே